தம்பி என்னடா பண்ற
அக்கா வணக்குங்க
ஆஹ் வணக்கம்
அக்கா என்னோடது முடிஞ்சு போச்சுங்க டாஸ்குங்க
சேரி சேரிப்பா ஓகே ஓகே மாமா மாரி பேசுற எனக் மாமா மாதிரி தோணுது நீ பேசுறது
சேரி சேரிங்
சாப்பிட்டுயா
இல்லிங்க இனிமேல்தாங்க சாப்டனு நீங்க சாப்டீங்களா
நா இன்னு சாப்ல எனக்கு லேசா பசிக்கிற மாரி இருக்கு இன்னைக்கு என்ன நான்வெஜ் எடுத்து எடுதீங்களா எடுக்கலயா கரி இதாக்குனீங்களா இன்னிக்கு அங்கியிங்கியும் போய்ட்டு எடுக்கலயா ஆஹ் இன்னிக்கு கேட்டாங்க அப்டின்னு சொல்லி இன்னிக்கி ஒரு வெடக்கோழி அடிச்சு போட்டாங்க உம் உம் உம் என்னதா இருந்தாலும் ஆனா எனக்கு அம்மா வெச்சாதா புடிக்கும்
சேரிங்
அ சாப்ட ஏதோ சாபிட்டு அப்பறோ ஆஹ் அங்க இருந்து கொன்டத்த இருந்தது
சேரிங்
அது வெள்ரிபழத்தலயும் லேச ஒரு ஜூச போட்டு குடிச்சுட்டு இப்ப மத்தியானம் ஒரு நா மூன்ற நாலு மணிக்கு கிட்டதா சாப்ட்டனே ஆனா இப்ப கொஞ்சம் பசி எடுத்துருச்சு கொஞ்சம் நல்லா சாப்டலியாட்ட அது இப்போ லேசா அப்டிய அப்டிய அந்த வேல இந்த வேல செஞ்சதுல பசி ஆய்டுச்சு
சேரிங்
உம் இன்னிக்கு என்ன சாப்பாடு அங்க
இன்னிக்குங்களா என்ன சாப்பாடுங்க இன்னிக்கு போடலங்கயோ பீர்க்கங்காயோ பண்ணிருந்தாங்க
ம் ஓ ஓகே
நீங்க சாப்ட்டீங்களா
ஆஹ்ஹ நாந்தா இனிமேல் தா சாப்புட்ணு பாப்பா என்ன பண்றான் தெரியல பாப் பா வெளில வெளையான்ட்ருக்கா உம் உம் மேல போய் பாத்து இது பண்ணு
சேர் சேரிங்
உம் உம் நாளைக்கு என்ன பிளானு
நாளைக்கு என்ன பிளானு தெரிலீங் நாளைக் நாளைக் க போனாத்தா தெரியுங்க
ஒரளவு ஓட்டி முடிச்சாசா
அஹ் அது இன்னு ஓட்லிங் அதுதா பிளானுங்க சேர்ங்க தானுங்க கடசி ஒழவுங்க
சொட்ணீர் ஓட்டியாச்சா சொட்ணீர் போட்டு இ்ழுத்தாச்சா
அதுல்லா இன்ன போட்டியு இல்லீங்க அது நீ சுருட்டிட்டு ஓட்னு வெறு கடசி ஒரு வெயில் தானுங்க அப்ற அதுக்கப்புற நீ கலப்பு கொழுவ எல்லா நீ மேக்கால பக்கம் எறக்காதுங்க எறக்க முடியாதுங்க வேரு மேலயே வந்து ஆ ஹ பாத்தீங்கன்னா வருஷோ ஓட்டிட்டுங்க என்ன ரெண்டு வருஷல காப்புக்கு ரெண்டு மூணு வருஷத்துல இப்ப நாங்க எதுவுமே பண்ணாம விட்டருந்தோங்கன்னா இன்னேற ஓரளவுக்கு நல்லா வளர்ந்தருக்குங்க தென்னப்புள்ளைங்க ஆஹ்மா ஓ மேல இருக்கிற வேர பேத்துப்பேத்து சோளத்தை போட்டு போட்டுங்க
ஆஹ்
தென்னம்பிள்ளையோட வளர்ச்சியவே நாங்க கொஞ்ச தடுத்துட்டே இருந்தம்
ஓகே ஓகே
அதனால நீதா கடைசியான சோளம் போட்டு எடுக்கதா இது பண்ணீங்க அப்புறோ அதோட நிறிதிரலான் இருக்குறங்க
உஹம் உம் உம்
அப்புற அது த நீங்க ஹஸிட்லா சொன்னா கரண்ட் இல்லீங்க
நேத்து தானே கா சடோன்னாங்க இன்னைக்குமா
நேத்து சடவுன்னல்லாம் இல்லைங்க காத்து ஓவரா அடிச்சு பீசு போயிச்சுங்க மேல லைன்ல
ஓ ஓகே ஓகே ஆனா இங்கயில நேத்து பாப்பாவுக்கு முந்தா நேத்து செப்பல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருந்தமா செப்பலே கிடைக்கலா ஏதோ ஒரு ஏழுட்டு கடை வந்து சப்பல் கிடைச்சது அப்பறோ நடுர சரி அதுனால போறப்பவே போய் சாப்பிட்டு போயிட்டோம் சரி ஹோட்டல் எல்லாம் போய் சாப்பிட்டா இப்ப எனக்கு சேர மாட்டேங்குதா வைவேறதுன்னு சொல்லிட்டு வீட்டுலேயே சாப்பிட்டுதான் கிளம்புனோ ஆல சித்தரி விட்டு வந்ததுல பாப்பாவுக்கு செறவே இல்லய அஞ்சுவட்ட வாமிட்டு அப்புறோ அஞ்சு மணி அந் இன்னோ ஒரு வாமிட்டு அதுல கொஞ்சோ செரிமான ஆகாத மாறி அப்படியே தூங்கிட்டா அதனால சேரின்டு அப்புறோ காலையில எந்திரிச்சாவுன்னாயு உங்க மச்ச ஊருக்கு வந்துட்டாங்க பால் வாங்கிட்டு வரணும் தாங் ஏன்னா அப்பதான் வந்து டிராக்டருடைய பேட்ரி காணாம்மா போயிடுச்ச வந்துட்டுப் அது வாங்கிட்டு வரதுக்கு லேட் அங்க சடேனா போச்சு எனக்கு வேலையும் செய்யுதற்கு இல்லையா அப்புறோ நைட் தூங்காதனால வெளியில கட்டல போட்டு போட்டிக்கோல படுத்ததுதா கிட்டத்தட்ட எத்தன மணி ஏ ஆமா ஒரு மூணு ம ஆ பதினொன்னே முக்காலுளுக்கு படுத்தேன் ஒரு ஒன்னே முக்கால் ரெண்டு மணிக் த் எந்துரிச்சா செரியான தூக்கோ
சேரிங்
ம் ம் ஃபேன் காத்து இல்லாம வெளியில கட்டில் போட்டாவே எங்களுக்கு கொஞ்சோ நல்லாதான் வந்தது பக்கத்துல இருந்த சவுக்குமரம் வேற ஓவ் ஆ நல்லா பாத்துருச்சுன்னா அது ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்குது கொய்ங் கொய்ங்னு சவுண்டு
செரிங்க அது எங்கிங்க இருக்குங்க பக்த்துல இங்கின்களா
ஆ அந்த பக்கத்துலையே இக்குது அது நாம கார் கொண்டேயி நிறுத்தணம்மல்ல அ முரங்க மரம் எல்லா இருந்தது இல்ல முரங்கமரம் வேப்பமரம் உம் உம் மகில மரத்து ஆ வீட்டு கிட்ட ஆ ஆமாங்
சேரி சேரிங்க
உம் அது அந்த நேர் இருக்குது சவுக்குமரம் ரெண்டு இருந்து இருக்குது ஒண்ணு காஞ்சு போச்சு ஒண்ணு மட்டும் நல்லா இருக்குது
செரிங் அது கொஞ்சோ நல்லா விசிலாட்ட அடிக்குங்க விசு விசுன்னு
மா ஸ்கூல்லையே இருந் இதுல்லாம் சின்ன வயசுல நீ பெருந்தையன்னு தெரில ஆனா அப்போ வந்து நெறைய மரம் வச்சுருந்தாங்க அப்பறோ அதெல்லாம் வந்து பெருசா பில்டிங் கட்டுற அப்டின்னு சொல்லிட்டு எல்லா இடிச்சட்டாங்க வெட்டிட்டாங்க எனக்கு சௌ ஊர பாத்தோனுமே அதுதான வந்துச்சு நம்ம ஸ்கூல்ல அப்பறோ அந்த இருக்கும்ல்ல அந்த ஆசமத்து ல்லாம் நெறைய வச்சுருப்பாங்க எனக்கு அதுதான் ஞாபம் வந்துது அப்பறோ ஆனா அது நல்ல வா சவுண் நல்லா வரும் பிளஸ் நல்ல தூக்கோ துங்கி எந்திரிச்சு அப்ப நேத்து நைட் இன்னிக்கி காலைல அந்த கரெக்டா ஏதோ ஒரு வேல இருந்துகிட்டே இருக்குது
அதனுங்க
உஹம் உம் நீய உனக்கு ஏதாவது டைம் இருந்தா வா என் ஊருக்கு
எனக்கு இப்ப டைம் இல்லிங் எனக்கு நீ நீ எல்லாம் நீங்க வேல பலது கிடக்குங்க
உஹ்ஹம் உம் அது ஒண்ணு சொல்லீருவியே. உம் அட பண்ணையத்த எல்லாம் பாக்குறத அப்றம் நீ இப்ப சேந்து அப்றம் காலேஜ் ஆரம்பிச்சிக்கி, இல்ல வேற ஏதாவது வேல சோலி வந்து இங்ஙயே எனக்கு அந்த சோலி சோலி இருக்கு. சொல்லுவ. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்றப்ப வந்தா வந்துட் போலாம்முல
இல்லிங் ஊட்ல உடமாட்டாங்க.
உம் உம் அவெங்க விடுவாங்ளோ இல்லயோ நீ மட்டும் நீ வந்து விட மாட்டாங்கன்னு சொல்லுவிய.
தட்டமாட்டேங்
அடாடா அடாடா அடாடா எல்லா பேச்சும் கே இத வேற வேல செய்வ அ ஆ நானு பாத்துருக்கே பா
இல்லிங் அப்ப ஏதாச்சு அப்பவு கே்கணுங்.
ம் சேரிங்க, சேரிங்க. இத நா நோட் பண்ணி வச்சிக்கிறேங். குறக்கு மறுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு குற நமக்கு ஏதாவது செய்வீங்கல்ல? ஒருத ஒருகத் த தட்டு இதுல அப்டின்ன நீ உருவாக்கி தட்டு எடுக்குற ஆளு.
செரிங்க், அப்டியெல்லா இல்லிங்க். நீங்க எல்லா வந்து பருப்பீங்ளா? நீங்க என்ன
ஏய் நால்லா அறுத்தேன்டா நீ சின்ன பையனா இருந்த புல்லா நா அறுத்தன்டா
ஆ சின்ன பையனா இருந்தப்ப நீங்க அந்த பக்கமே வந்துருப்பீங்களானு எனக்கு
இந்தா அதெல்லா வந்தே நீ சின்ன பையனா இருந்த இப்பல்லா நால்லா தட்டு அறுப்பே ஆள பாரு. ஒரு சும அப்டி எல்லா இருக். அறுத்துருப்பே வெயில்ல. கூளங்கூட்டி வப்பே காட்டுக்கு போனா கூளங்கூட்டு வப்பே மாடெல்லா புடிச்சிட் வருவே.
சாணி எடுத்தீங்ளா?
அது மட்டுந்தா எனக்கு வளையாத் ஆமா அதா நீங்க இருக்றீங்லே எதுக்கே
அத்ததுதா பாருங்க எம்மேலே தூக்கி பழிய போட்ரீங்க
ஆ ஆமா
செரி நீங்க அங்கே எடுப்பீங்ளா உங்க ஊர்லிங்க
புள்ளுவானா எடுக்குது
சேர் சேரி நீ அ பரவால்ல புள்ளயாச்சி எ எடுக்குது இல்லைங்க நீங்களு போய் கூட சேந்துக்கலா இல்லைங்க உ புள்ளையே எடுக்குதுனு அவ நீங்களுக்கு ஹெல்ப் என்னவாஞ்
ஏ நாவு செயிற வேளையார் சேர்து
நீங்க செய்யுற வேல அப்புறோ புள்ளைய மாத்தி சொல்ல வேண்டிய
ஆ புள்ள பாத்துட்டு இப்ப ஏதோ வந்து ஸ்கூல் போகாதுக்கு முன்னாடி இப்டி எடுக்கறா சொல்ற வேல செய்யறா இங்கெல்லா பெருசானா வந்து நா ஏ நீ சொல்றது கேக்கோனுஞ் சொல்லிப்புட்டு ஒரு வேல செய்றது தான
அப்படி நீங்க வளர்க்கறதுலதா இருக்குதுங்
ம் நீ எப்படி வந்து அம்மா பத்து வ தடவ சொன்னா தா ஒரு வேலைக்கு ஆன்னு கேப்ப வேல வந்து முடி இல்ல அப்படிங்கறப்பதான செய்வே கண்ண பாத்தோனே செய்வியா
அப்படி எல்லா கெடையாதுங்க அதெல்லா சும்மா ஒரு விளையாட தனங் வெளையாட்டுக்
ம் தாங்க ஆமா ம் ம் ஓக் ம் ம் ம்
இருக்கேங்க
அத அதா தெரியுது
ஆமாங்க
ஏ அது கொஞ்சோ கேப்பிருந்தா அந்த கொய்யா செடிலா வச்சுட்டலாம்லடா கொய்யா செடி இருந்துச்சு
இல் இல்லேங்க ஆ வெக்கலா வெக்கலாங்க அதுக்கு நேரோ வரு மாண்டிகுதுங்
அடப்போ அது வீனா அது வாங்கனோம்னா நூறு எறநூத்ததம்ப ரூவா முன்னூறோ போடுணு அதுக்கு நம்ம வந்து மொளைக்க வச்சிருக்கறதே இங்கே நாங்க அங்கருந்து கொண்டு வந்தது எல்லாத்தையு இங்க மொளைக்க வச்சுட்டே எல்லாமே கொழுந்துட்டுருச்சு
செரி செரிங்க தென்ன கன்னு வேணும்னு கேட்டிருந்தீங்களாமாங்க
அப்படியா எனக்கு தெரியாதே
வீட்டுக்காரர் கேடருந்தானுங் வா கேட்ருந்தாங்ளேங்க
ம்ஹூம் எனக்கு தெரியல ஆனா வெக்கன்னு எதோ பேசிட்டுருந்தாங்க நானு அத கண்டுக்குவே இல்ல எனக்கு தெரில
செர் செரிங்க அப்பறோ என்ன வண்ணீங்க வண்டி அப்படியேதா கெடக்குதுங்ளா
போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டட் குடுத்துருக்கங்க அப்பறோ அந்த ஸ் கேமரால பாக்கலா அப்டின் சொல்லிட்டு இன்னைக்கு வர சொல்லிரு தாங்க இன்னிக்கு அ ப்பறோ எதோ பெ பெருசா அவங்க வேலை இருக்கு அப்படிங்கறதுனால நாளைக்கு வர சொல்லிருக்காங்க எங்களுக்கு பேய் நாளைக் காலையில அங்க விட்டுட்டு லேப்டாப் எடுத்துட்டு இங்க வந்துருவாங்க
ஓ சேர் செரிங்க
அவங் இங்க வந்து வேல செஞ்சுபாங்க இப்ப நாங்க சாயங்கால இரு பால் தீச்சுட்டாங்க மாமா பாப்பா பால் கொண்டுவரு நாங்க இப்ப எங்க ஊர்லதா இருக்கோ வாடகை வீட்டு ஊரு ஊருல நாளைக்த்தா போனு
அப்பன் நி எப்ப கிளம்புவ நீ காலையிலயே வீங்குவாங்
காலையில கெளம்பு ஆமா
ஏ திடீர்னு இதனால எந்த பிரச்சனையு காட்டீங்களா
கரியாத்த ஃபோனு வந்துச்சு
ஓகே ஓகே சோ அதா சொன்னீங்
உம் ஆமா சரிட சரி பாக்கலாமே சரி நா வைக்கிறே ஆஹ் உம் உம் வணக்க
சரிங்க